அவுங்ளுக்கா
ஆ சொல்லுங்க சிஸ்டர் கேக்குது சிஸ்டர்
ஆஹ் ஓகே தோழி ஆஹ் என்ன தலைப்பு பத்தி பேசுவோ சமையல் பத்தி பேசுவோமா
உம் சமையல் பத்திதா பேசிட்டோ இல்லையா நார்மளா ஜென்ரலா பேசுலாமே நீங்க எப்டி சிஸ்டர் ஒர்க் போறீங்களா இல்ல எப்டி
நா காலேஜு படிச்சிட்டுருக்கே சிஸ்டர்
ஓ காலேஜ் படிச்சிருக்கீங்க ஓ ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க எப்டி உங்களுக்கு ஃப்ரண்ட்ஸு செட்டாயிடுவாங்ளா எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு க்காங்க உங்களுக்கு
என்ன கேக்குறீங்க
உங்ளுக்கு காலேஜ் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ்ல்லா வந்து எப்டி சீக்கிரமா மிங்கிளாயிடுவிங்களா எந்த மாரி எப்டி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்டி உங்களுக்கு சப்போர்ட்டிவ்வா இருப்பாங்க அந்த மாரி பேசலா
உம் ஓகே தோழி காலேஜு போன புதுசுல பாத்தீங்க அப்டின்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சோ டக்குனு வந்துட்டு நா கொஞ்சோ சைலன்டான கேரக்டர் ஆ டக்குன்னு நல்லா பேசுறவங்களோட மிங்கிள் ஆயிருவே ஏன்னா இப்ப நா போய்ட்டு அதிகமா யார்டயு பேசாட்டியு டக் என்னிட்ட பேச வந்தாங்கன்னா டக்குனு மிங்கிளாயிருவே அந்த மாரி கேரக்டர் தா நா உம் அது மட்டு இல்லாம ஃப்ரெண்ட்ஸ்ல்லா பாத்தீங்க அப்டின்னா ஒரு ஒரு ஃப்ரெண்டு் ரெண்டு பிரெண்ட் அந்த மாரி இல்லாம நிறையா ஒரு கேங் மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாரி ஃபிரெண்ட்ஸு வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கு தோழி ஆஹ் நீங்க சொல்லுங்க
உம் எனக்கு அப்டிதா சிஸ்டர் நா என்னன்னா எனக்கு வந்து இப்ப நா ஸ்கூல் போறேனா அங்க ஒரு கிளாஸ்ல சும்மா எக்ஸாம்பிலு எக்ஸாம் ஹால்குதா எக்ஸாம் எழுத போரோனு வச்சுக்கோங்ளே ஆனா அங்க இருக்கவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க எல்லாமே டக்குன்னு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க அது எப் எப்படின்னே தெரியாது நார்மலா பாத்து ஜஸ் ஸ்மைல் தா பண்ணுவோ ஆனா நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க அதனாலயே இப்ப ஒர்க் டைம் கூட போனா நா வேலை செய்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோருக்கு ஜஸ்ட் எதனா ஒரு டாக்குமெண்ட் அத சென்ட் பண்றதுக்காக போவே
உம்
ஆனா எனக்கு அவங்க ஆஃபீஸ்ல இருக்கவ்ங்க எல்லாரயுமே தெரியு ஆனா எ ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட அவ்ளவா தெரியாது ஆனா எனக்கு தெரிஞ்சிரு
அப்ப நீங்க வந்துட்டு நல்லா ஒரு கலகலனு இருக்கிற கேரக்டர்
உம் ஆமா ஆமா சிஸ்டர் அது எப்டின்னே தெரியாது எப்படின்னாலு மிங்கிளாயிடுவே இப்ப நீங்ளே எக்ஸாம்பிள் சொல்றே கொஞ்சோ இதுவா பேசுனீங்கன்னா நார்மலா டக்குன்னு ஜெல்லாயிடுவே அதுவு யோசிப்பாங்கள்ல ஐயோ அவு அவங்க இப்டி இரு பாங்குலோ பேசுனா பேசுவாங்களா நம்ம கிட்ட டவுட் வரு இல்லையா
ம் ம்
அது எ கிட்ட அப்டி இருக்காது நா அவுங்க பேசிட்டாங்கன்னா ஜஸ்ட் அவுங்க வந்து நோ ஹாய் என்ன பண்றீங்க அப்டி பேசு அ நானு பேச ஆரம்பிச்சிருவே
மோ சூப்பர் தோழி இந்த மாதிரி பழக்கோ இருந்துச்சுன்னா நெறயா ஃப்ரெண்ட்ஸ்
ஆனா அதுக்குன்னு பேசி நெறய அடிப்பட்டது உண்டு இதுல பரதேவையில்லாத ஃப்ரண்ட்ஸ் அ எப்டி சொல்றதுன்னா பேசுவோ நெறைய பேசுவோ ஆனா வந்து அது சீக்கிரமா சண்ட வர ஆரம்பிச்சிரு இல்லயா என்னோட ஃப்ரன்ட்ஸ் எப்டி தெரிமா இப்ப நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா நாலு பேருமே இம்பார்டன்ஸ் கொடுக்கணு நெனைப்பாங்க
ம்
அது எப்டி குடு இப்ப நா ஒருத்தங்க கூட இப்ப சாப்ட போன்னு வச்சுக்கோங்க அந்த மூணு பேரு கோச்சுப்பாங்க இந்த மாதிரி இருந்துட்டு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல அப்பா நம்ள குன்னு யாருன்னா பெஸ்டினு ஒருத்தவங்க வந்தாங்கனா ஒருத்தவங்க மட்டு வச்சுக்ணு நம்ப மத்தோவ்ல ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸா பாக்கணு ஏனா இந்த மாதிரி சண்ட வந்துட்டே இருக்கே அப்டின் யோசிப்பே ஆனா அதுவா என்னன் தெர்ல நாலஞ்சு பேர் இருக்காலுங்க இவளக்கு மெசேஜ் பண்ணா அவளுக சண்ட போடுவாளுங்க இவகிட்ட பேசுனா நீ அவுங்க கிட்ட தா பேசுவே எங்க கிட்டலா பேச மாட்ட அப்டினுவாங்க
ம்
சோ இந்த மாதி ஃப்ரெண்ட்ஸ் கெடைக்கனும் ஆமால்ல எ ஃப இன்னொரு ஃப்ரண்ட்ஸ் கெடச்சா ஏனோ தானோனு அவ பேசுனா பேசலா நம்ப அப்டிங்குறத விட நம்ம பேசுவோமான்ட்டு ஏங்கிட்டு இருப்பாங்க இல்யா அந்த மாதி ஃப்ரண்ட்ஸ் தா முக்காவாசி பேர் எனக்கு இருக்காங்க
அய்யய்யோ
பயப்படுவே நானு எது ஸ்டேட்டஸ் போட்டாலு ஐயோ அவ எனா நெனச்சிருவாளோ இவ எனா நெனச்சிருவாளோன்ட்டு அந்த அளவுக்கு இருக்கே அதுவு இல கத்துதுங்
ம் ஏனா நம்ம வந்துட்டு ஒருத்தவங்கக்கு வந்துட்டு ஃபிரப்ரன்ஸ் குடுத்தோன்னா ஆமா நீங்க சொற மாரி நாலு பேரு எப்பமு குடுக்குற மாரிதா இருக்கு
அது மேலே காலேஜ்ல அவளுங்க அதுமே நாலு பேரு என்ட்ட ஒன்னா பேசி பேசுன நாளே கெடயாது இன்னு கேட்டா நீ அவ கூடதா நெறய பேசுற அவகிட்டதா ஷேர் பண்ற ஆனா இப்ப ஒர்க்குக்ல பாத்தீங்கன்னா நாங்க ஒ நாலு பேர்ல வந்து ரெண்டு பேர் ஒன்னா இருக்கோ ரெண்டு பேர் தனியா இருக்காங்க அதுவே இவளு கிட்ட பாக்காலுங்க வெளியே கூப்ட்டா வரமாட்றா அவ அவ அவ கூட இருக்கனால அவளுக்கு அதுவே போதும் போல அப்டிலா பேசினு இருகாளுங்க
ஐய்யய்யோ அது கொஞ்சோ இப்ப கஷ்டந்தா தோழி
ம் ரொம்பவே கஷ்டோ சிஸ்டர்
ம் அப்ப நம்ம கொஞ்சோ பாத்துதா இது பண்ணனும் போல பேசயிலையுமே ஆ அதே மாதிரி ஒரு விஷயத்த ஒருத்தவங்க கிட்ட சொல்லிட்டு மிச்ச மூணு பேர்ட்ட சொல்லாம விட்டுட்டோனாலு அதுவு பிரச் சனதா அவங்கிட்ட சொன்ன எ கிட்ட சொல்லலன் சொல்லுவாங்க தானே
ஆமா ஆமா
ம் அப்ப கொஞ்ச பாத்து தான் நம்ம பெர்ண்ட்ஸிப்ப மெயின்டென் பண்ற மாரி இருக்கும் அப்றோ ஃப்ரெண்ட்ஷிப்ல நெறைய சந்தோஷமும் நடந்திருக்கும் அதே மாரி சேடும் நடந்திருக்கும் அது மாரி ஹாப் பியான மூமெண்ட்ஸ் நெறைய இருக்குதானே தோழி
ஹாப்பியான மூமெண்ட்ஸ் வந்து நாங்க எப்டின்னா இப்பனா காலேஜ்ல என்ன அ ப்ரோக்ராம எதா வெச்சா டீமாதா போவோ டீமா போய் பண்ணிட்டு வருவரப்ப அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்னன்னா நம்ம டீம் வின் பண்ணிருக்கோமே நம்பளுடைய எஃபெக்ட் காக கிடச்சிருக்கே அப்டின்ற மாரி நாங் நெறைய எதிலேமே விட மாட்டோ ஒரு ஸ்போர்ட்ஸா இருக்கட்டோ நாலு டீம் இறங்குவோ ரெண்டு ரெண்டு பேரா ரெண்டு ரெண்டு பேர்ல எந்த டீம் வின் பண்ணாலு பிரச்சன இல்ல சப்போஸ் நா என் ஃப்ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு பேர் ஜோடி போட்டு வெளடுவோ நாங்க ரெண்டு பேர் ஜெய்சா பற்ற அவுங்க ரெண்டு பேரு ஜெய்சாலு பரவாலன்டு வெளடுவோ அதே மாரி சேடான மூமெண்ட்னா ஏதன்னா ஒண்ணு காலேஜ்ல பண்ணிட்டு போய் பிரின்ஸ்பல் ரூம்ல போய் நிப்போ பாத்தீங்களா எதுலோ போனதுல பட் கிளாஸ்ல நம்பள கேட்பாங்க திட்வாங்க பாத்தீங்களா அப்ப கொஞ்ச ஃபீலா இருக்கு மத்தபடி அதுக்கப்றோ கிளாஸ் காலேஜ் நம்ம பசங்க தானே இருக்காளுங்க காலேஜில அப்டின்ட்டு அடுத்த செகண்ட் அவளுங்க வந்து ஏ அந்த மேம் அப்பிடி தாண்டி விட்றுடி அப்டின்ருவாங்க அந்த அளவுக்கு இதாயிடுவோ நாங்க அது கொஞ்ச நாள் திட்ற அளவுக்கு இருக்கு அதுக்கப்பறம் நம்ம காலேஜ் பசங்க நம்ப இதுக்குதானே திட்றாங்கட்டு அப்டியே விட்ருவோ நாங்க
ம் ஓகே தோழி அந்த மாரி எனக்கு சொல்லணு அப்டின் பாத்தீங்கின்னா எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு் ஒரு ஃப்ரெண்டு் இருந்தாங்க அவுங்க வந்து முஸ்லீமு ஆ நாங்க வந்துட்டு அந்த பொண்ணு நானு வந்துட்டு சின்ன வயசுலே இருந்தே ஒன்னாதா வந்து ட்டு படிச்சோ அது மட்டு இல்லாம பக் கொஞ்ச ஒரு வீதி தள்ளி ஒரு ஸ்ட்ரீட் தள்ளி அவுங்க வந்துட்டு இருக்கா சங்க அதனால அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு அதிகமா வரு நா அந்த பொண்ணு வீட்டுக்கு அதிகமா போவே அதே மாதிரி அந்த பொண்ணு எங்க அம்மா வந்துட்டு சித்தின்னு சொல்லு அவுங்க அம்மாவ பெரிமா ன்னு சொல்லுவே அப்போ வந்துட்டு கிளாஸ்ல எல்லா பேசிக்கு போது எல்லா பிள்ளைகளு கேக்குங்க அந்த பொண்ணு வந்துட்டு ஆ முஸ்லிம் நீ ஹிந்து என்ன இப்டி பேசிக்கிறீங்க சித்தி பெரியம்மா அப்டி சொல்லிட்டு எல்லா கேக்குங்க அப்ப நாங்க சொல்லுவோ நாங்க அப்பையில இருந்து அப்டிதாப்பா அப்டிதா பேசிக்குவோ அப்டின்ட்டு ஆ சடனா வந்துட்டு புதுசா ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு பாத்தா கூட நாங்க ரெண்டு பேசிட்டு இருக்கு போது கொஞ்ச ஆச்சிரியப்படுவாங்க பரவாயில்லப்பா இப்டி அ ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு ஆ எனக்கு டக்குன்னு ஃப்ரெண்ட்ஷிப்ன்னு சொன்னாலே அந்த பொண்ணு ஞாபக தா வரு இப் இப்ப அங்களுக்கு மேரேஜ் ஆகி குழந்த எல்லா இருக்கு ம் டக்குன்னு ஃப்ரெண்ட்சிப்மே எனக்கு அவுங்க ஞாபக தா வருது தோழி அது மாரி பெஸ்ட்டு ஃப்ரெண்டு உங்களுக்கு யாரு இருக்காங்களா
எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா என் டியூஷன்ல ஒருத்தி இரு ப்பா நாங்க ஷடோ ஷடோ னு சொல்லி அவ எனக் கு ரொம்ப க்ளோஸா இருந்தா அது என்னடுச்சி ஏனா நடுவுல ஏதோ இஷ்யூ நலே பேசாம ஆயிட்டோ நாங்க ஆ அது ஒண்ணுமே பெரிய விஷயலா சிஸ்டர் அவ பர்த்டே டேட் மறந்துட்ட நானு எனக்கு அது என்ன எல்லா ஐயோ எவ்வளோ பெரிய இத படிக்க சொல்லி மெமரி வச்சுக்க சொல் வச்சுப்பே ஆனா இந்த பேர்டே டேட் மட்டு மறந்துடு நாங்க எப்பிமே அத மற் ந்துட்டே அவ பேர்டே அன்னக்கி நா விஷ் பண்ணல அத்துக்கு அவள் ரொம்ப ஹட் ஆயி வெயிட் பண்ணிருந்துருக் போவலா விஷ் பண்ணுவான்ட்டு மறந்துட்டு எனகு நைட் ட்டு தா ஞாபக வருது ஆப்பி பர்த்டே அப்டின்னு விஷ் பண்ற அவுளுக்கு அவ அப்புறோ கோச்சிக்கிட்டு இன்னமு கொஞ்ச டிஸ்டன்ஸ் அது எப்பயோ ஆயிடுச்சு அப்ப யோசிச்சே ஒர்த்தங் நம்பக்கிட்ட இந்த எக்ஸ்பெட் பண்றாங்க அது நம்ப ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் லா பண்ணிட்டோ இன்னுமா அவ கிட்ட அவ்ளோவா பேஸ் சமாட்டே ஏனே தெரில அப்ப நல்லாது செம க்ளோஸா இருந்தோ ஆனா இன்னு நா மெசேஜ் பண்ணுவே என்னனா என்ன அப்டின் பண்ணுவா ஆ ட்ரை பண்ணிட்டு இருக்கே எப்போ பஸ்ட் மாரி பேசுவா அப்டின்னு காலேஜ்ல பேய் இருக்கற ஃபிரன்ஸ்ட எனக்கு வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தா காலேஜ்லயுமே அட்டாச் ஆனாங்க அப்டே ஆன்ல என்க்கு ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்மே அப்டியே காலேஜே இருக்கிறதுனால நியூவா ஒருத்தி எனக்கு கொஞ்சோ பேசி அவ தனியா இருந்த அவ இன்னொருத்தவங்க நம்பி இருந்தா அவ
ம்
அவுங்க வந்து வேற ஒருத்தவங்ககிட்ட பேய்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுனால அவ தனியா இருந்தால அவ ஏ கூட அட்டாச் ஆனா நா பேசி இது பண்ணி அந்த இதுல இருந்து கொண்டு வந்தோ அவள ஆனா இப்ப அவ் அவ எனக்கு செம குளோஸ் இப்ப எப்டி மத் இப்ப வந்து அவளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் னா நானு எனக்கு எனக்கு வந்து நிறைய பேரு இருக்காங்கன்னு சொன்னல்லையா ஏனா யாரு எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் சூஸ் பண்ண முடியாது எல்லாருமே ஒரு ஒரு விதத்துல எனக்கு பெஸ்ட்டா இருப்பாங்க ஆனா அவளுக்கு நான்தா ஆனா அந்த நாலு பேருக்குமே நா இருப்பே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தா ஆனா எனக்கு தா அந்த நாலு பேருல யாருன்றத சூஸ் பண்ண முடியாம நடுவில மாட்டிக்கினு இருக்கே
இருந்தாலு இது கொஞ்சோ வித்தியாசமா இருக்குல்ல நாலு பேருக்கிடயு இது பண்ணு நீங்க சொன்ன மாரி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாலு நாலு பேரு ரிப்ளை பண்ணுவாங்க
யாருக்காக போட்டனு ஒருத்தவ கேப்பாங்க அவுங்ககிட்ட அவ்ங்களுக்காகன்னு சொல்லணு
ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு எல்லா எதுமே போறதில்ல நாமளா இதனா ஒரு வீடியோ போட்டு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அந்த மாரி போட ஆரமிச்சிட்டே நானு போட்டனா லிஸ்ட்டு பெருசாயிட்டே போதா அதனால
ஆமா இந்த படத்துல உள்ள மாரி ஆயிரு அங்க என்ன சொன்ன இங்க என்ன சொன்ன ரெண்டுமே உண்டா அந்த மாரி ஆயி பேயிரும்அப்றோ
ம்
ம் வேற வேற என்ன சொல்லலா ஃரெண்ட்ஷிப்னாலே ரொம்ப அது ஒரு சில பேருக்கு எல்லா பாத்தீங்க அப்டின்னா பிரரெண்ட்ஷிப்லா அமையறது வரோனு சொல்லுவோ ஆ ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாரி ஃப்ரெண்ட்ஸ்ல ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ஸலா பாக்குறது வந்துட்டு கொஞ்சோ இப்ப போற போற ஜென்ரேஷன்லா அதெல்லா கொஞ்சோ கஷ்டந்தா தோழி
ஆமா ஆமா சிஸ்டர் இன்னு அப்பள இது இருக்கு
ம் நம்ம ட்ரூவா ஃரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுதெல்லா கொஞ்சோ கஷ்டந்தா சேரி அடுத்த கால்ல பேசுவோ தோழி நன்றி
ஓகே சிஸ்டர் ம்
ம் நன்றி